ஹலோ வணக்கம் தோழி
எப்படி இருக்கீங்க
நன்றாக இருக்கிறேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் இன்னைக்கி என்ன டாப்பிக் பேசலானு இருக்கீங்க
இயற்க்கைய பத்தி பேசலாம் தோழி
இயற்கைய பத்தியா இயற்கை பற்றி உங்களுக்கு என்ன ஒரு கருத்து இருக்குன்னு பஸ்டு சொல்ல முடியுமா உங்களால
செரிங்கத் தோழி இயற்கை பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கெடைச்ச வரமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கைதான் இந்த இயற்கையில வந்து என்னென்ன விதமான காய்கறிகள் போட்டா என்னென்ன கெடைக்கும் என்னென்ன இத போட்டா மரங்கள் வருது எல்லாமே வந்து நம்ம இயற்கை மூலமா தான் இதெல்லாம் வந்து நாம்பளா உருவாகுனது கெடையாது கடவுள் முதல் முத உருவாக்கனாங்க அதை வந்து நம்ம அதுல இருந்து அப்படியே நம்ம போடுற ஒவ்வொரு காயுமே என்னென்ன யூஸ் தருது என்னென்னு நமக்கு தெரியாது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சத வச்சுதான் நம்ம அந்த காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க நோட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க தோழி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்து சொல்லுங்க தோழி
நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் நானும் இயற்கையான காய்கறிகள் தான் முதல்ல வாங்குவோம் வீட்டுல பசங்களுக்கு வந்து இந்த சிற்றுண்டி வாங்கி குடுக்குறோமோ இல்லைய
டும் சொல்லுங்க தோழி
வீட்டு்ல
சொல்லுங்க தோழி
அதுதான் பணம் கொடுத்து நாங்க வாங்குவதில்லை செம்பருத்தி பூ இருக்கு மல்லிகை பூ இருக்கு வீட்டிலே இதையெல்லாம் ஹ் கடவுளுக்கு கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் வீட்டுல போட்டு நாங்களே வீட்டுக்கான பொருள் யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்க உங்க வீட்லயும் அப்படித்தானா இயற்கை சார்ந்த பொருட்கள் தானா
ஆம் தோழி நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வந்து விவசாயம் அதிகமா பண்றோம் விவசாயம் பண்றதுனால இயற்கையான என்னென்ன காய்கறிகள் நாங்க வந்து ஹைப்ரைட் காய் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் செயற்கை முறையான காய்கறிகள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் இயற்கையில என்ன காய் நாட்டு தக்காளி நாட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி இயற்கை விவசாயங்கள் தான் நாங்க செய்யறோம் ஆனா அதிகமா அதை கொண்டு போய் விற்பனைக்கு விக்கிறது கிடையாது எங்க வீட்டு செலவுக்கு மட்டும் நாங்கள் வந்து இயற்கை உரங்களை போட்டு நாங்க அத பயன்படுத்தி நாங்க செய்யிறோம் ஆனா வந்து பூச்சி மருந்தோ அந்த மாரிலாம் எதுவுமே நாங்க மருந்து அடிக்க மாட்டோம் இயற்கையாவே என்ன கிடைக்குதோ அந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிட்றோம் ஆனா எவ்வளவுதான் செயற்கையான காய்கறிகள் மறு பூச்சி இருந்து வந்து அதுல செய்யற சாப்பாடு டேஸ்ட்டை விட இயற்கையா கிடைக்கிற அந்த பூச்சி புழு இருந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு சமைச்சு சாப்பிடுற அந்த உணவு வந்து தனி டேஸ்ட்டு இந்த மாதிரி இயற்கையா அதுவும் நம்ம வீட்லேயே இருக்குன்னு தெரிஞ்சு பறிச்சு நம்ம சமையல் செய்யும்போது அதை விட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லாலையோ அடுத்தது அந்த சாம்பாரு நம்ம வீட்டுல நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்ச காய்கறி நம்ம வீட்டுல இருந்தது அப்படின்னு செய்யும்போது அது ஒரு நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் இது இல்லாம என்ன இது இல்லாம பாத்தீங்க அப்டின்னா இயற்கையில வந்து நம்ம மர வைக்கிறது இது நான் வச்ச மரம் இது இவ்ளோ பெருசா வந்திருக்குது நான் இந்த வயசுல படிக்கும்போது இந்த மரம் வச்சோம் அதெல்லாம் வந்து பாக்கும் போது அவ்ளோ வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த மாரி இயற்கையான மரங்கள் ஏதாவது நீங்க நட்டு வச்சிஃரு நல்ல இயற்கைய செடி இது வீட்ல நீங்க வச்சு அது உங்க நா வச்ச செடி அப்டின்னு சொல்ற மாரி ஏதாவது இருக்குங்களா தோலி
பூச் செடி செம்பருத்தி செடி நான் வச்சது இருக்கு மருதாணி செடி இருக்கு பிறகு பாத்தீங்க அப்டின்னா புதினா செடி அது வந்து எப்பல்லாம் வந்து வாட ஆரம்பிக்குதோ அப்பல்லாம் அடுத்த நாத்து போட ஆரம்பச்சிருவோம் பச்ச மிளகா செடி செரி மனக்கு இங்க கீழ இருக்குங்களா அந்த செடி வச்சிருக்கோம் அது வளருது வந்து பசல கீர இருக்கு அது எதல்லாம் வந்து நம்மளால நகர்புறத்தில வளக்க முடியமோ அதையெல்லாம் வளத்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதே பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்ல அதயும் வந்து செஞ்சு குட்டி குட்டி உருளைக்கிழங்கங்களா வரும் நாங்க வீட்ல கொஞ்சி இருக்கும் வெண்டக்காஇது மட்டும் தான் செஞ்சிரு இப்படி பெரிய விவசாயத்துக்கு போக இன்னும் ஆரம்பம் இல்ல ஆசயும் இருக்கு ஆனா உங்க வீட்ல
சூப்பர் தோலி நீங்க சொன்னதும் ஆசையா இருக்கு இவ்ளோ செடி மரங்கள் நீங்க வச்சிருக்கீங்க நல்லது நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தென்ன மரோம் இது எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம் நான் வச்சது பாத்தீங்கன்னா கம்மிதான் மரம் அதிகமா கெடையாது ஒரு ஒண்ணு ரெண்டு மரம தான் வச்சிருப்போம் ஆனா இங்க ஆல்ரெடி இப்தா அவுங்கலாவே எங்க வீட்டு சைட்ல இருந்து எல்லாருமே வச்சிருக்காங்க மரோம் இங்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இருவது முப்பது தென்ன மரோம் அப்டியே அழகா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா மருதாணி செடி எல்லா செடியுமே வச்சுருக்கிறோம் அதுல மரம் வந்து தேங்கா எங்களுக்கு நாங்க மரத்து இங்கே இருக்காலும் தேங்காயக்கு வந்து எங்களுக்கு பஞ்சம் கிடையாது தேங்காய் அடி அடிக்கடி எளுநிர் குடிக்கிறது தேங்காய் பால் குடிக்கிறது இல்ல தேங்காய்ல சட்னிக்கு யூஸ் பண்றது இந்த மாரி நாங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கிறோம் மருதாணி இதெல்லாம் இயற்கை எல்லாமே நாட்டு மருதாணிதான் எதுவுமே வந்து நாங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஐப்ரெட் வந்து எதுவுமே நாங்க வச்சிருக்க மாட்டோம் எல்லாமே இயற்கையான மரமாதான் எங்க கிட்ட இருக்கும் நா முதலேயே சொன்ன மாரி அதே மாரி இன்னொன்னு நாம நட்டு வச்சு நாங்க எடுக்கறோனா ஒரு விவசாயம் பண்றோம் அப்டின்னா ஹ ஒரு விவசாயத்துக்கு எடுத்து முடிக்கிறதுக்கு மூணு டு நாலு மாசோம் ஆகும் அது வரைக்குமே இயற்கை மருந்து தான் செயற்கை மருந்த அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் அந்த இயற்கையா என்ன வருதோ அத சிஸ்டர் நாங்க எல்லாமே வாங்கறது புடிக்கிறது எல்லாமே நீங்க இந்த மாரி ஏதாவது அனுபவம் உண்டா தோலி இந்த மாரி ஏதாவது இயற்கையா நீங்க
எங்க வீட்ல கொய்யா மரமும் தென்ன மரோம் மட்டும் தான் இருக்கு இருக்கு ரெண்டு மட்டும் தான் இருக்கு வேற எதுவும் இல்ல தேங்கா வந்து அங்க பறிக்கிறதுல அதுவே விழுந்துடும் தேங்கா மட்டையாதான் வருநாங்க அப்டிதான் அந்த ரொம்ப பழைய மரோம் ஒரு ஐம்பது வ வருடம் பழைய மரம் அது அ தேங்கா வந்து வந்து மட்டையா தான் எடுப்போனாங்க அது எல்லாருக்குமே பக்கத்துக்கு குடுத்துடுவோநாங்க முருங்க மரோம் இருக்கு அம்மா வீட்ல அவ்ளோ இந்த மூணு மரங்கள் மட்டும் தான் இருக்கு நீங்க வந்து வச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கும் போதே ஆனா விவசாயிகளுக்கு வருமான வரது ரொம்ப கம்மி தான் இவ்வளவு பாடுபட்டும் வருமானது கம்மி தான அவுங்களுக்கு
ஆம் தோலி நீங்க சொல்லுவது உண்மதான் நாங்க இயற்கைய எல்லாமே நாங்க செஞ்சு நாங்க பண்ணனாலுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நாத்து நட்டு வேல செய்யறது வந்து எல்லாத்துமே களை எடுக்குறது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் போட்டுதான் செய்ய முடியும் சோ ஆட்கள் போடும் போது ஆட்களுக்கான கூலி வந்து முன்னூறுபாய் இந்த இந்த ரேஞ்சல நாங்க குடுக்கும் போது எங்களுக்கானது நாங்க வெல்லாம வெச்சு அத வெளைச்சல் வந்து அந்த வெளைச்சல வந்து அறுவட பண்ணி அது அவங்களுக்கு கொண்டு போய் விக்கிம் போது வியாபாரிகள் நம்மகிட்ட கம்மியாக தான் வாங்கனும் ஏன்னா அவங்க வந்து எடத்திட போகுது நம்மகிட்ட கம்மியா வாங்கி அவுங்க விக்கிற கடைக்காரங்கிட்ட அவங்க ஒரு லாபத்துக்கு போட்டுதான் விப்பாங்க அதனால நம்மகிட்ட கம்மியா தான் வாங்குவாங்க காட்டுக்காரனாவே கம்மியா தான் வாங்குவாங்க அதுல எங்களுக்கு காட்டுக்காரங்கிட்ட கம்மியா வாங்கா எங்களுக்கு ஆள் கூலி நாங்க வச்ச வெல்லாம வெளச்சலுக்கான காசு எல்லா போக எங்களுக்கு பெருச பெருசா ரொம்பலாம் நிக்காது ஒரு ஐநூறு ஆயிரம் மேல மிஞ்சு போனா பெருசா ஒரு வருஷத்துக்கான வெல்லாம வச்சா ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரூவா அவ்ளோதான் இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தண்ணி ஒவ்வொர் டைம் தண்ணி அதிகமா இருந்து மழ அதிகமா பெஞ்சு வெங்காய செத்து போறது இருக்குது தண்ணியே இல்லாம வெல்லாம வெச்சு அந்த மரோம் சாவுறது அந்த மாரியும் இருக்குது தொலி இப்ப இந்த மாரி இருக்கும் போது நமக்கு பருவ காலங்க மாற மாறும்போது அதுக்கு ஏத்த மாரி வெளைச்சல் ஒவ்வொர் டைமும் அதிகமாவும் இருக்கும் ஒவ்வொர் டைம் வெளைச்சல் கம்மியா இருக்கும்போது காசு நஷ்டமும் ஆகும் இத பொறுத்துதான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது
புரியுது எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துல யாரும் நகைக்கடையோ இல்ல துணி கடைய எடுக்கல இதுதான் எல்லாருமே படைய எடுத்தாங்க நல்ல இ இந்த விவசாயம் எல்லா கொழந்தைக்கும் ஒரு பாடமா வரும் புத்தகத்தில எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சனக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரின்ஞ்சு அவங்கவுங்க எடம் இரு்சு அவங்கவுங்க ஏதோ வச்சு வெளச்சி விவசாயம் அழியர நேரத்தில பண்றே மா
ஆம் தோழி எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அப்ரோல் மாறி இடம் கட்டுனாலும் அஞ்சு சென்ட்அட்லீஸ்ட் ஒரு சென்ட் ஒரு சென்ட் ஆச்சு அவங்க அவங்க விவசாயம் பண்றதுக்கு விட்ரனும் விவசாயம் ஒரு சென்ட்ல எவ்வளவோ காய்கறிகள் லாம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஏதாவது ஒரு மரம் அந்த மரம் வந்து வீட்டு நல்லா இருக்கும் அது ஏதாவது பயனுள்ளதா வந்து எல்லாருமே வந்து அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி செய்யும்போது இந்த காய்கறி தட்டுப்பாடு இருக்காது காய்கறிகள் வெலை அதிகமாகவும் விற்காது ஒவ்வொரு டைம் பாத்திங்கனா த தக்காளி விளைச்சல் அதிகமா இருக்கும் காசு அதிகமா இருக்கும் அப்ப பாதிங்கனா தக்காளி வர்றது வந்து குறை வரப்பு வந்து குறைவா இருக்கும் மழ காலங்கள்லாம் வந்து பாதிங்கனா சீக்கிரம் செடி வந்து தண்ணி தேங்கி நின்னா அழுவி போயிடும் அப்ப அழுகி போகும்போது தக்காளி வரப்பு குறைஞ்ச போயிட அப்ப வந்து பாதிங்கனா காய்கறி வில அதிகமா தக்காளி வில அதிகமா இருக்கும் இதே வந்து பா பாதிங்கனா வந்து வெயில் காலத்துல வந்து மழை அதிகமா இருக்காது தண்ணியும் ஓரளவு கரெக்டா மீடியமா இருந்து உங்க வீட்டுக்காரனும் நம்ப விட்டுட்டு இருந்த மனோ தக்காளி வர்த்து அதிகமா இருக்கும் அப்பேல கோ பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய்குள்ளயே தக்காளி கெடைக்கும் இது எனால மாநில இந்த மா இயற்கை பருவங்கள் மாற போது அது ஏ மாரி காய்கறி எல்லாமே மாறுது இதே நமக்கு வீட்டு பக்கத்துல ஒரு சென்ட் இருந்தா அந்த சென்ட்ல நாம காய்கறி வச்சுட்டு நமக்கு வேணுகிற காய்கறிகள்ளும் எல்லாமே நாமமளே எடுத்துக்கலாம் சமைச்சுக்கலாம் சாப்பட்டுக்கலாம் வெளியில வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாரி காய்கறி தட்டுப்பாடு இருக்காது எல்லாத்துக்கும் அந்த இயற்கையை பத்தின ஒரு புரிதல் இருக்கும் இது எல்லாத்துக்கிட்டயும் வந்துச்சுன்னா வந்து யாருமே வந்து வீணா காய்கறிலும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாரி இருக்கிற போகர்களும் அதிகமா இருக்க மாட்டாங்க விவசாயிங்களும் விவசாயம் அவங்க கொண்டு வந்து அவங்களே கட வியாபாரிகிட்ட நேரடியாவும் கொடுக்கலாம் இந்த மாரிலாம் எவ்வளவோ வந்து
கண்டிப்பா தோழி நீங்க
சொல்லுங்க தோழி
இயற்கையாகவே இருக்கு இப்ப எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் இதை வந்து எடுத்துக் கொண்டு வரனும் கண்டிப்பாக
உண்மதான் ஏன்னா இத வந்து நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்சாதான் பெரியவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் இப்ப இன்றைய காலகலட்டத்துல நெறைய பெரியவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு ஐ டி ஐ வேல செய்யறவங்கல்ல இயற்கை விவசாயம் பத்தி நெறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேங்கது அவங்க சம்பாதிக்கிறாங்க அந்த காய்கறியோட கத இயற்கைய விவசாயத்தை பயன்படுத்தி சம்பாதிறவங்க இயற்கை ஆஹ் இந்த காட்டு பக்கத்தில இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த இயற்கையோட கஷ்டம் இந்த விவசாயியோட கஷ்டம் தெளியும் வெளில ஒருலரு தெ அதனால அவங்க பெட்ரோல் முத தெரிஞ்ச இயற்கையை ப தெரிஞ்ச இத பத்தி தெரிஞ்சாதான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் அதாவ ஒரு பாடமாவோ இல்ல அவங்க அவங்களுக்கான ஒரு இடமா ஒதுக்கி அதுல அவங்க வந்து காய்கறிகள் விளைச்சல் இந்த மாரி செய்யும் போது அவங்க குழந்தைகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு அவங்க அத எடுத்து கொண்டு சொல்லுவாங் இல்னா இயற்கை விவசாயங்கள் தான் அது சீக்கிரமே அழிஞ்சிரும் நிறைய பேத்துக்கு ஏன்னா இன்னைக்கு இக்காலகட்டத்துல பெரியவங்க தான் வந்து விவசாயம் பண்றாங்க சின்னவங்களா எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு ஐடி ஏதாவது ஒரு நல்ல சம்பளத்துல போயிடுறாங்க இதுல இயற்கையில வந்து எதோ விவசாயம் வா பெருசா ஒரு வருமானமும் கிடைக்காது கம்மியாாதான் ஒரு அதனால இத உட்காந்து நம்ம கஷ்டப்படுறத்துக்கு வெளியில வேலைக்கு ப்பரிங்லாயே இல்ல எங்காவது ஒரு வேலைக்கு போ நல்லா சம்பாதிக்கலாம் அந்த ஆசைய எல்லாருமே போயிறாங்க பெரியவங்க இருக்கிற தான் தலக்கட்டு அவங்க இருக்க விவசாயம் அவங்க இல்லைன்னா இந்த விவசாயம் என்ன ஆகும் தெரிய ஏன்ன இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் கையில ஒரு சிலர் எடுத்திருந்தாலும் இப்ப ஒரு நூறு பேத்துல ஒரு இருபது பேர் முப்பது பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலும் மீதி எழுபது பர்சன்டேஜ் பேர் வெளியிலாதான் வேலைக்கு போறாங்க நாளைக்கு அந்த இருபது பர்சன்டேஜ் எத்தனை பேத்துக்கு சமைச்சு அந்த காய்கறிகள் சாரி அந்த காய்கறிகல விளைச்சல அறுவட பண்ணி தர முடியும் கம்மி தான மக்கள் தொகை
தோழி கண்டிப்பாக ரொம்ப உங்க கூட பேச ரொம்ப கருத்தா இருந்து தோழி ரொம்ப நன்று பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி